ஹலோ கேக்குதா ம் நா நல்லாருக்கேனே நீ எப்டி இருக்க
ம் நல்லாருக்கே என்ன ஆச்ரியமா இருக்கு கால்
ஞாபகமா இருக்கா நா யாருன்னு
இல்லாமையா தெரிஞ்சனால தெரியலனா எடுத்துருக்க கூட மாட்டல்ல
மாத மாய்ச்சே பேசி அதா
ஆமா ரொம்ப மாச ஆச்சிதா
ஆமா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு சூப்பர் அங்க எல்லாரு எப்டி இருக்றாங்க
காங்க எல்லாருமே
ம் ம்
அதா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கு ஏ பேபிக்கு படே
சூப்பரு அப்புடியா
தெரில அதா கிட்ட ஃபஸ்ட் படே வேற ம்
ஃபஸ்ட்டு படேனா கிராண்டா பண்ணிடனு லூசு
அதா ஐடியா கேக்கற நீ லாஸ்ட் டைம் பண்ண இல்ல படே உ பேபிக்கு செரி உனக் தெரிஞ்சிருக்குனு கேக்கறே
ஆமா இப்ப வந்து நீ மண்டப மாரி புடிக்க போறியா இல்ல இந்த ஹால் மாரி இருக்குல்ல அந்த மாரி புடிக்
நார்மல் மினி ஹால்
ம் மினி ஹால் ஆமா அது படேக்கு அது போதுல்ல ம் பார்ட்டி ஹால் மாரி புடிக்கிறியேனா அதுக்கு தனியா நீ வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோ பிளஸ் சோ வந்து இப்ப ரிலேசன்ஸ்க்கு சொல்லனு இல்ல
ரிலேஷன் அவ்ளோவா இல்ல ஆ ஸ்மால் ஃபேமலி தானமா செரி சிஸ் டி ஃபிப்டி சிக்ஸு தா வருவாங்க அவ்ளதா ம்
அப்போ உனக்கு வாடு நாள் கரெக்டா தா இருக்கு
ஆமா அதா
ஃபிப்டி சிக்ஸ்ட்டின் கனெக்ட் பண்ணிட்டேனா அத வுட
ம் ஆமால்ல ம் இல்ல அ குட்டி பச பசங்லா இருக்காங்க நெறைய அவுங்களுக்கு ஆட் பண்ல ஆ ஆமா ஆட் பண்ல சோ வருவாங்க ம்
அப்போ ஓகே இப்ப இதுல ஊ சைட்ல கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கூப்புடனு அவுங்ளோட சைட்ல கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாங்கன் கூப்டனு கரெக்ட் இல்ல அப்ப அந்த மாரி பண்ணு
ம் ட்ரெஸு ட்ரெஸு எங்க எடுக்கணு பேபிக்கு
ட்ரெஸ் எதா பேபிஷாப் மார்ருக்குல்ல அங்க மாரி போய்ட்டு எடு
ம் குவாலிட்டில்லா நல்லாருக்குமா
ஆமா பேபிஸ்க்குன் தனியா இருக்க ஷாப்ல தா எனக்கு தெரிஞ்சு நல்லாருக்கூ குவாலி
ஓகே ஓகே அதான் போனு
நம்மளா வந்து பெரிய பெரிய கா ஷாப்புல இந்த எல்லாருக்குமே எடுக்குற மாரி எடுத்தீங்கனா கொஞ்சோ
ம்
நார்மலா இருக்கூ இருக்கூ பட் ம் ம் ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணி பாரு தீம்லா என்ன யோஸிச்சு வச்சிருக்க
அதா தெரியில ஒண்ணுமே இல்ல நேத்து தா பிளான் போட்டோ நானு எ ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணோ இப்டி பட்டே வருதே
நீங்க நீங்க மூணு பேரு என்ன கலர் ஆ
சே